ஹலோ என்ன பண்ற
சும்மாதா இருக்கேங்க சும்மாதா இருக்கேங்க்கா நீங்க
ஆ என்னமா நானு சும்மாதா இருக் கே சேரிடா நைட்டுக்கு சிக்கன் அ ஷவர்மாஸ் செய்லான்ட்ருக்கோ யூடியூப்ல பாத்து நீங்க என்ன பண்றிங்க
அ இனி நைட் ஏதாவுது சாப்பாடு செய்ணுங்க்கா டிஃபன் கீது பண்ணணுங்க
செரிம்மா ஓகே ஓகே காலைல என்ன பண்ணிங்க
இல்ல மட்டன் பிரியாணிங்க்கா
ஓகே ஓகே ஆ
தா மட்டன் பிரியாணி சாப்ட்டா கொஞ்ச அ தாய்ப்பால் நறையா இருக்குன் சொன்னாங்ளாங்க்கா செரி னால பிரியாணியே பண்ணிர்லா அப்டின் சொல்ட்டு பண்ணிட்டோங்க
ஓகே ஓகே அது ஹெல்த்துக்கு கொஞ்ச நல்லா சப்போர்ட்
ஆமாங்கா இப்ப சிக்கன் கொஞ்ச ஹீட்டுதானங்க்கா அதனால சரி மட்டன் எடுத்துக்லா அப்டின் சொல்லிட்டு மட்டன் எடுத்துட் வந்தாருங்க
ஓகே ஓகே ஆ மட்டன் பிரியாணி எப்பிடி செஞ்ச
மட்டன் பிரியாணி எனக்கு பாஸ்மதி ரைஸ் செய்ய தெரியாதுங்க்கா இந்த சீரக சம்பா ரைஸ்னா கொஞ்ச எனக்கு நல்லா வரு இவரு பாஸ்மதி ரைஸ் வேற எடுத்துட் வன்ட்டாறா ஒரு அர மண் நேர ஊற வச்சுட்டே ஆமாங்க்கா டேஸ்ட்டு டிஃபர் ஆகுங்க்கா ம் அந்த எனக்கு அத பாஸ் அந்த மாதிரி ஸ்டேஸ் புடிக்காது அவருக்கு அதா புடிக்குன்னு வாங்கிட்டு வந்து தந்தாருங்க அப்புற அது என்னங்க்கா ஹாஃப்னார் ஊற வச்சுட்டேங்க்கா ஊற வச்சுட்டு எண்ணெ கொஞ்சமா கீ ஆட் பண்ணி ஆமாக்கா ஹாஸ்னவர் ஊற வெச்சுட்டு டக்குன்னு
அ அத வந்து தண்ணி வடிச்சு வெச்சிடணு செரி சரி தக்காளி ஆட் பண்ணுவியா அதுக்கு
மூணு தக்காளி போட்டங்க்கா இன்னிக்கி ரெண்டு டம்ளர்க்கு பாஸ்மதி ரைஸ்க்கு தக்காளி நறைய போடனுங்க்கா சீரகசம்பாக்கு தக்காளிய அவாய்ட் பண்ணிக்கணுங்க
ஓ அந்த ஒரு சேஞ்சஸ் டிஃபரென்ஸ் இருக்கு ஓ சேரிப்பா ஓகே ம்
அப்றோ என்னங்க்கா இன்னிக் பொதினாலா அரச்சு ஊத்திட்டங்க எனக்கு அப்டிதா செய்ய தெரியுங்ளாங்கா நல்லாதா இருந்துச்சுங் உங்க தம்பி நல்லாதா இருக்குன்னு சொல்ட்டு இருந்தாங்க
ஆ செரிமா செரி செரி
செரி செரி செரிங்க்கா தம்பி தூங்குறாங்க்கா தடுப்பூசி போட்டு வந்தோங்க
ஓ இன்னைக்கு தா
ஆ வேக்சின் போட்டு வந்தோங்க்கா தேர்டு வேக்சின்ங்க அதனால சிரப் குடுத்துருக்கேங்க்கா ஃபீவர் வராம இருக்கறக்கு
ஆ செரி செரி
அ அ லைட்டா இருந்துச்சுங்க்கா இப்போ ஃபைவ் ஃபா அஞ்சே முக்கால் காட்ட குடுக்கணுங்க சிரப் குடுத்துட்டு வச்சோம்னா ஆறு மண்நேர ஆச்சுங்ளா அதனால குடுத்துட்டம்னா கொஞ்ச இந்த பெயின் இருக் காதுங்க்கா இல்னா அது வலிச்சுட்டே இருக் காலே நவுத்த மாட்டேங்கிறா
அப்படியா இது எத்தனாவது இன்ஜெக்ஷனு தடுப்பூசி போறது இப்போ என்னடா மூணாவதா ஓகே ஓகே இனி நெக்ஸ்ட் டைம் எப்ப போடனு
இனி நைன் மன்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறங்க்கா அக்டோபர்ல வர சொல்லிருக்காங்க அது டேட் இன்னு அவங்க சொல்லல கால் பண்ணி கேட்டுக்கங்க அந்த டைம்லன் சொல்ட்டாங்க
ஓ சர்சரி சரி ம் சரி பவி எங்கிருக்கா
இங்கதா வெளையாண்ட்ருக்காங் கீழே ம் நீங்க யூடியூப் பாத்துட்டிங்ளா க்கா ஷவர்மா எப்டி பண்ணுனு
ஆ பாத்தேன்டா ஃபஸ்டு சிக்கன் தனியா அது மெனு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புற எக்கு அதுக்கு எதோ என்ன மயோனிஸ் த அது எதுவு செய்யணுன் சொல்லிருந்தாங்க அப்புற அதுக்கு இட்லி குக் இதுல பாத்திரத்துல ஏதோ முட்ட இதெல்லா பூண்டு அத எல்லாமே ஆவியில வேக வச் சு அப்டியே அரச்சு ஊத்தி அது அப்டி சிக்கன ஃபிரை பண்ணி சப்பாத்தி மாரியே பண்ணி அது கூட ஆனியனு கேரட் ட்டு தக்காளி எதது நம்ம ஆட் பண்றமோ அதெல்லா வச்சு அப்டியே ரோல் பண்ணி கொடுத்தா போது அப்டின்னாங்க சரி கடையில வாங்கி தரதுக்கு இதயாது செஞ்சுக்லா அப்டின்னுட்டு அவ பாப்பா கேட்டுட்டே இந்தாளா சப்பாத்தி நம்ளே நம்ளே கோதுமாவு லைட்டா மைதாமாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட போட்டு செஞ்சுக்லா அது மோஸ்ட்லி ஃபுல் அன் ஃபுல் மைதால தான மைதா ஹெல்தி இல்லைல அதனால தா செரி ஃபுல்லா இதுலயே செஞ்சுக் க்கலா அப்படின்ட்டு செஞ்சுட்டு செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த
அக்கா புல்கா ரொட்டி போடுவாங்கலக்கா புல்கானா அந்த தீயில ஆஹ வைக்க கூடாதுதா ஏன்னா இந்த ஒரு டைம் தான நீங்க அத மாரி பண் டிங்னா கொஞ்ச அந்த ஃப்ளேவர் கொடுக்கிங்கள
ஓ
நாம சப்பாத்தி போட்ட லைட்டா ஆ ஆயில்லல்ல போட்டுதா பண்ணுவோ இது புல்கல்ல நம்ம ஆயில் அ சுகரும் சக்கரையும் பால் ஆட் பண்ணினா டேஸ்ட் நல்லா குடுக்குங்கா ம் சக்கரையு பால் நல்லாட் டேஸ்ட் கொடுக்கு நீங்க நார்மலா சப்பாத்தி பண்ணும்போதே வந்து சக்கரையு பாலு ஆட் பண்ணி மாவு பசஞ்சிங்கனாவே சப்பாத்திக் சூப்பராருக்குங்கா
ஓகே டா ஓகே நா அப்ப அதேமாரி நா ட்ரை பண்ணி பாக்குறே இன்னைக்
ம் சேரிங்க்கா
ட்டுக்கு
என்னங்கக்கா அக்கா நா தம்பிக்கு கொஞ்ச வேக் சென் போட்டங்காட்டி அவன வச்சு சமாளிக்க முடியலீங்க அவ அப்டியே அமைதியாவே இரு இருந்தா அப்டின்னா எதாவது சப்பாத்திக் இது போட்டுக்லாண்ட்ருக்கே இல்ல அழுதுட்டே இருந்தானா அப்பற நா ஒரு த்தி என்னங்கா பண்றது அவன வச்சுட்டு அதனால சார் கடைல வாங்கிக் க்கலான்னு சொன்னே ஆ சேரி நா கடைக் போயிட்டு வரே கூப்புடு அப்படின் சொல்ட்டு போனாருங்க ம் இப்டிங்கா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா போதுங்க இல்லன்னா கொஞ்ச உப்புமாக்கிது வறுத்துக்கலங்க்கா ஆ தூங் தூங்குறா தூங்குறான்கா அவன் தூங்குறங்கட்டி தான் ஃப்ரீயா பேச முடியுதுங்கா
அதா அதா ம் நான் தோட்டத்துக்கு வந்துட்ட மதியத்துக்கு மேல கிளம்பி ம் ம்
செரி செரி செரி செரிங்க்கா மக்கி டெய்லியு புடிச்சி டிஷ்ஷாவே பண்ணி குடுத்துட்ருப்பாங்க அவுங்க ஆத்தா
ஆமா அவளே செஞ்சுக்றலாமா பாப்பாவே செஞ்சுக்கிறாலாமா அது ஹெல்ப் பண்ணப்ப அது ஹெல்ப்பு இல்ல இன்னைக்கு மதிய பச்சப்புளி ரசம்தா செஞ்சிருந்தா சூப்பரா இருந்தது
பரவால்ல பரவால்ல உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஒரு எமர்ஜென்சிக்குன்னா கொட முடிய்ல்னா கூட அவளே செஞ்சிருவா
செஞ்சுக்றாமா தக்காளி வணக்கிக்கிறா உப்மா தாளிச்சுக்குவா பச்சப்புளி சூப்பரா செஞ்சிருந்தா ஜஸ்ட்டு கொஞ்ச புளி மட்டு ஊற வச்சு கரச்சு அப்பற அதுக்குள்ள கொஞ்ச தேங்கா எண்ண ஆ கொத்தமல்லி தழ பச்ச மொளவு வர மொளகா எல்லாம் போட்டு அப்டியே இது சீரகொ எல்லாப்படியே கையிலே தேச்சு போட்டு புளிப்புக உப்பு ஆட் பண்ணி வச்சிருந்த நல்லாதாருந்தது
அது அத அதாங்கா ஆனா ஒவ்வொரு பக்க ஒவ்வொரு மாரி பண்றாங்க அக்கா பச்சப்புளி ரசொ இங்க ஒரு டைம்ம விவேக் தனா ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா பச்ச மொளகால்லா வந்து கட் பண்ணிதா போட்றாங் கா ஆனா ஒரு சில பக்க வந்து சின்ன வெங்காய பச்ச மொளகால தட்டி போடுவாங்
தட்டி ஆ அதா தட்னா அது ஒரு மாருக்குன் சொல்ட்டு இவுங்கையிலேயே போட்டு நல்லா நசுக்கி பெச
ஆ அத அத அத அதாங்கா அத அதாங்கா ஆனா தட்னம்னா கொஞ்ச கார நல்லா சு
காரசுருக்கு ஆ அதாதா ஆ நல்லாந்துது மதிய அது தயிர் தாளிச்சு வெச்சாலே போது
அத அத அதா அத அதாங்க்கா நானே தயிர் இல்லாமே இன்னைக்கொரு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னங்க்கா நேத்தே நைட்டே பால் காலி ஆயிருச்சுங்ளா அப்பற பெறப்போடவே இல்ல அப்பற இன்னைக் காலைலயே தயிரு வாங்கிட்டு வர சொன்னங்க இந்த வெயிலுக்கு எங்கிங்க்கா சாமி தயிரு மோரெல்லா
தயிரு ம் தயிரு மோரில்லின்னா சாப்படவே முடியாதாட்ருக்குது
ஓ இவருக்கு வேற ஒடம்பு செரிலிங்ளாங்க்கா அதனால கொஞ்ச தயிரு மோரு அவாய்ட் பண்ணிட்ருந்த இந்த ஒன் வீக்கா என்னால இருக் கமுல்ல சாமின் சொல்லிட்டு அப்பற இன்னிக் தயிரு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி கொஞ்ச மோர் வெச்சு குடிச்சங்காட்டிதா பரவாலிங்க்கா
செரி செரிடா ம் அம்மா கெளம்பிட்டாங்ளா
அம்மா இருக்காங்க்கா தம்பி தொட்லாட்டிட்ருக்காங்க அம்மா கெளம்பறன்தா சொன்னாங்க அ சேரி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மாரி போய்க்கிறே தம்பி இருக்கான்ல பவி கொன்னா வெளா டுட்டு அப்டின்ட்டு இருக்காங்க்கா
ஓகே ஓகே ஆ செரிடா அப்பாக்கு பரவால ஒடம்
ஆ பரவால பரவாலைங்க்கா நல்லாதா இருக்காங்க தோட்டத்துல தோட்டத்துல எளநீங்க்கா போடுவீங்கள
எளநி இப்ப இல்லடா இப்பதான போட்டாங்க ஒரு நாங்க இங்க வந்த டைம்ல வெக்கேஷன் ஸ்டாட் ஆச்சுல்ல சம்மர் வெகேஷ ன் ஸ்டாட் பண்ணப்போ இங்க வந்தப்போதா போட்டாங்க இனி எப்டியோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆகுன் நெனக்கிற ஏண்டா இருக்கு ஒரு அம்பது ட்ருக்குன் நெனக்கிற ஐம்பது மரொருக்கு ம் இப்பதா எடையில எடையில நட்டு உ ட்டா அ இப்பதா தலஞ்சிட்ருக்குது ஆ அப்பறொ அத சின்னதல் லா பெருசாய்ர்ச்சுனா இதெல்லா ரொம்ப வர்ஷொ ஆய்ர் ச்சு ஒரு இருவது வர்ஷம் பக்கமா ஆய்ர்ச்சு அதனா ல இப்ப இந் எடையில இருக்க சின்னச் சின்ன மரொல்லா வளந்துருச்சுன்னா இத வெட்டிடுவாங்க
ஓ சேரி சேரி சேரி ஏங்க் யகா ரொம்ப வர்ஷொ ஆனா வெட்றாங்க
இல்ல அது ரொம்ப வளந்துருச்சுல்ல அ அதனால ஆ ஏற முடியாதுல மரொ ஏர்றவங்களுக்கு எளனி போட்றவங்களுக்கு அது ரொம்ப டஃப்ஃபா இருக்கும்ல அதனா ல ஏற முடியாதுன்ட்டு அப்பறொ வ ம் மர ரம் ரொம்ப வர்ஷொ ஆய்ருச்சுன்னா அதோட காயோட சைஸு சின்னதாய்
சின்னதாய் அதா அதா அதா அதாங்க்கா
ஆ
ம் ம்
இத வெட்டிட்டோம்னா அது செரியா இருக்
அதா அதா அதாங்க்கா க்ளைமேட் நல்லா இருக்கு ஏங்க்கா அங்க
க்ளைமேட் கொஞ்சொ ம் மோடமாதா இருக்குடா ரெ நாங்ளு ரெண்டு மூண் நாளா மழ வருமான் எதிர்பாக்குறோ
அத
மழ வர்றதுக்கான வாய்ப்பையே காணு சும்மா வ ஹில்லு ஹீட் பயங்கர வ ஒரு மாரி குழுக்கமாதா இருக்
அத அத அத அதாங்க்கா அப்றொ இங்கல்லா இருந்தா என்ன சொல்லுவிங்கன் தெர்ல சாமி
கஷ்டந்தா இப்ப அங்கதான இருந்த அப்ப ரெண்டு மூணு நாளு
ம் திராவிக்க வெச்சிருக்கவே முடிலங்க்கா ஹால்ல போட்டோம்னா அழு அழு அழுகுறாங்க
இருக்க வெச்சிருக்கிறது கஷ்டந்தா
ம் ஏ சி ல படுக்க வெச்ச படுத்துக்றா ங்க்கா ஆனா அவனுக்கு வந்து சளி புடிச்சிரு எப்டினாங்க்கா மூக்க நைட் ஃபுல்லா பிளாக் ஆயிக் ல்ல அடைச்சுக்குதுங்க அப்பற மார்னிங் நார்மல் ஆயிக்கிறா அப்பற அந்த இது நேசல் டராப் ஸ் குடுத்தாங்கன்ட்டு அது ரெண் ரெண் ட்ராப் விட்டுட்டு இருக்கங்க்கா
இப்பவே நேசல் ட்ராப்
எது இல்லைங்களாமா அக்கா ஏன்னா அப்புறம் குழந்தைக்கு நம்மளுக்கு நம் மட்டும் வாய த இருந்து சொல்லுவங்க குழந்தை எப்படிங்க அப்புறம் நோஸ் பிளாக் ஆச்சுன்னா பால் குடிக்க முடியாதுல்லங்க அவங்கனால பால் குடிக்கும்போது மூச்சு விட முடியாது
கரெக்ட் ம்
சிட்ரப்ஸ் கொடுத்து பல நாள் அச்சுங்கக்கா அப்போதி இரண்டு ட்ராப் மட்டும் கொடுத்து வச்சுருந்தே அப்புறம் நாங்க முந்தாநேத்து போய்ட்டு வந்ததுக்கு சார் இருந்துட்டு டாக்டர் இருந்துட்டு சரி எதுக்கோ வச்சுக்கோங்க ரொம்ப அடைச்சுக்குதுன்னா போட்டு விடுங்க அப்பின் சொன்னங்க இப்பவுமே டோண்டி சேவேன் டோண்டி சீஸ் வச்சுருவே அதுக்குமேல லாம் போறது இல்லங்க ம் எப்படியும் அந்த ஹீட் இல்லாம கொஞ்சம் இது இருந்தா ஓகே வெளிய இது பண்ணிக்கிறது சரிங்க்கா அண்னாங்கா சீச ஆய்ட்டு ஹோட்டல சாப்டணுங்க
ம் இப்ப நா என்ன பண்ணறது ஹெல்தி இல்லைன்னு தான் சொல்றே அப்றோ நா எனக்கு இன்னோ டென் டேஸ் தான இங்க இருக்க முடியு அப்டின்னு சொல்ட் நா இங்க வந்துட்
அதா சேர் சேர் செரிங்க்கா நைட்டு இங்கேற்து வர சொல்லுங்க்கா அண்ணாவ செஞ்சர்
நைட்டு என்ன பண்ணுவார்னு தெரிலடா வா வேல முடிஞ்சிர்ச்சின்னா வரன்னாரு இல்லைன்னா காலைல வரன்னாரு
சேரி சேரி சேரி்ங்க்கா சேரிங்க்கா ஆ சேரி ஓககேங்க்கா ம்